ஹலோ
உம் சொல்லுங்க என்ன பண்றீங்க ஆ கேக்குது
ஆ நா சும்மா உக்காஞ்ச்சிட்டுருக்கே நானு நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதா இருக்கே சாப்
சா ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்லாச்சா என்னா சாப்ட்டீங்க
உம் ஃபுட்டு ரைஸ்தா வேற ஒன்னு இல்ல
உம் செரி செரி ஆ
வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க அங்க எப்டி இனா எப்டி இருக்காங்க எல்லாருமே
ஆ எல்லாரு சூப்பரா இருக்காங்க
அ ஆ
உம் அப்புறோ அண்ட் லாஸ்ட் தா எப்ப மீட் பண்ணது மூவி மூவி போனப்பதா மீட் பண்ணது உம்
ஆ உன்னோட பர்த்டேக்குப் போனோ
உம் அதா லாஸ்ட்டா மீட்டு நம்ப லாஸ்ட்
உம் ஆமா ஆமா ஆமா அவே படோ சூப்பராயீந்ச்சி
அதா ஆ இதோ இதுக்கப்புறோ வேற எதாச்சு வெளியே போனாதா மீட் பண்ண முடியு அப்டி இல்லனா அங்க வீட்டாண்ட வந்தாதா மீட் பண்ண முடியோ
ஆமா ஆமா ஆமா ஆனா அந்த மூவியில வந்து செமக் காமடியா இருந்து ச்சில்ல
ஆமா செம்ம காமெடியா இருந்துச்சு அந்த லாஸ்ட் சீன்ல வந்து அந்த பொண்ணுகெல்லா கிளாப் பண்ணுல்ல ஒரு அர வாங்கு அதுதா காமெடி அன் எக்ஸ்பெக்டட் அதுதா அன் எக்ஸ் த்த
உங்க அப்பா பாக்கும் போது ஏன் பையன எதுமே திட்ல அப்டின்னு
என்ன எ என் உன்ன பாக்கறப்ப எனக்கு என்னையே பாத்த மாதிரி இருக்கு அப்டின்னு சொல்லுவாப்ல அதா அங்க நிக்கிறாரு அவுரு ஆனா பைனல்ல சூப்பரா முடிச்சிருப்பாங்க மூவில
ஆமா சென்டிமென்ட் செம சென்டிமென்ட் ஆனா நிக்கி அ எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சி அவரு பேசும்போது
உம் அந்த போட்டோஸ் எடுக்கறது
ஆஹ்
நல்லா இருந்தது ஆனா ஒரு மாரி எப்டி சொல்ற றதுனா த்து காமெடியாவு எடுத்துருக்காங்க அது இல்லாம சென்டிமென்ட்டாவோ கொஞ்சோ இப்ப இருக்கற எங்கர்ஸ்க்கு வந்து வந்து கொஞ்சோ புத்திமதி சொல்ற மாரி வந்துருக்கு க்கு அவ்ளோதா
அதல பைட் சீன் வரும் இல்ல. ஃப்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ல செம்ம சிரிப்பா அதெல்லா
ஆமா ஆமா காமெடியா இருக்கு ஆனா ஆனா நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் சம்திங் லேட்டா போயிட்டோ அந்த மூவிக்கு
ஆமா ஆமா ஆமா ஆமா
உம் நாங்க வரதுதா லேட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறே நாங்க வர லேட் ஆச்ச நீங்க வர லேட் ஆயிடுச்சா
நாங்க வர நாங்க வரதா லேட்டாயிடுச்சி
ம் உனக்கு ஒசரம் உங்களுக்கு ஒசரம் தானே நாங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோல்ல ரோட்ல அதுக்கப்புறோ தா நீங்க ஆட்டோ புடிச்சு வர லேட் ஆயிடுச்சுல எனக்கு ஆனா செம்ம மசி எனக்கு செம பசி சீ எனக்கு அப்டியே நா வர எனக்கு என்ன பண்றது ஹாஸ் நா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன் நனைக்கிற ஆ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆ அவ வந்து முன்னாடியே வண்ட்டா அவ ஆனா நா மட் ட்டிக்குன எனக்கு பசி எதுமே சாப்டே சாப்டவே இல்ல நானு தாத்தா வேற ஹாஸ் பிட்டல்ல இருக்காரா அவர பாத்துட்டு அவருக்கு ஃபுட்டு்ல்லா குடுத்துட்டு வர்றது அப்புறந்தா அவங்க வந்து இது மாரி சமசா வாங்கி குட்த்தாங்க பசிக்குது அப்டின் சொன்னதுனால சமோ கூட்டுனே வந்தாங்க நா வந்து அப்டியே சாப்னே வண்ட்ட அதுக்கப்ப தா அங்க நீ கூட இருந்தியே பாத்தியே வாய் ஃபுல்லா சமோஸ்
ஆ ஆமா ஆமா அது இல்லாம உள்ள போய்ட்டு அய்யயோ யோ உள்ள போய்ட்டு அப்புறோ என்ன சொல்றது இது அந்த பாப்கார்ன் வாங்க அவ்ளோ நந்தோம் அந்த டோக்கன் வாங்க அவ்ளோ நேரோ நின்னுந்தோ
ம் ஆனா நல்ல மெமரிஸ்ல
ஆமா பெஸ்ட் மெமரிஸ் அதுல வேற அந்த பாப்கான்ல அந்த இதுவு தர்லன்னு போய் வேற வாங்கிட்டு வந்தாரு அந்த அண்ண
ம் ம்
அண்ணி பாட்டல் அப்றோ செம ஃபன்னா போச்சு அன்னீக்குள்ள
நா வந்து லேசோட முடிச்சுட்ட எனக்கு லேஸ் மட்டுந்தா போது எனக்கு லேஸ் மட்டு போதுங்க அப்டின்‌ நா சொல்ட்ட அன்னால ம்
அப்றோ வெளிய பேய் கொஞ்சோ ட்ரைவ் போய்ட்டு அப்றோ வந்து பானிபூரி சாப்
மொத்தம் மூணு பைக் ரெண்டு பைக் தா மூனு பைக்கா
ரெண்டு பைக்கு
ரெண்டு பைக்கு ஆனா எத்தன பேர் வந்தது ஆறு பேரா நாங்க ரெண்டு கேர்ளு நீங்க நாலு பாய்ஸு
ஆமா ஆமா ஆறு பேரு அப்புறோ வந்து அது பானிபூரி செம்ம காரோ ம்மா
ஆ ரோட்ல வேற நம் ஈவினிங் பானிபுரி வேற சாப்டோல்ல உது ஆமா நானு அன்எக்ஸ்பெக்டட் நனைக்கொ மைல்டா இருக்குன் நெனச்சே ஒருத்த சம காரமாயிடுச்சு
ஆமாமா செம ஆனா அல்ல சூப்பரா இருன்சு டேஸ் டு
உஹம் அது எனக்கு எனக்கு ஆல்ரெடி வேற நா அது இதுன்டு ஸ்நாக்ஸ் அவரு வாங்கி குடுத்துட்டாரு அதனால எனக்கு வேற எதுவு சாப்டவு முடியல வயிறு ஏதோ ஃபுல்லா இருக்க மாரியே ருந்தது அப்றோ நைட்டு் வந்தோம் ப்பரு வீட்டுக்கு பதினோரு மணிக்கு மிட்னைட் ஆயிடுச்சு
ஆமாமா அப்பற ஜூஸ் கடையில வேற அவள உகாஞ்சு அவ்ளோ அலப்பற பண்ணனு அந்த
ஜூஸ் கடையில ஃபர்ஸ்ட் நம்ம உக்காரவே இல்ல ரோட்ல தா நின்னுட்டுருந்தோம் நம்ப
ம்
ரோட்ல நின்னு நின்னுதா கடைசியாதா ஃபுல்லா ஆளுங்க வந்து வந்து நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஆளுங்க போய் ரீப்ளேஸ் பண்ணிட்டே ருந்தாங்க போய்ப்போய் சேந்துட்டே இருந்தாங்க அதுக்கப்பற தா நம்ம போயி உக்காந்து ஆட்ரு பண்ணி சாப்டோ
உம் அதுவும் இல்லாம ஒனக்கு போகும் போது பஸ்ஸு கெடைக்கல
பஸ் இல்லாம தான ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோ போட்டு போனோ நம்ப நாங்க ரெண்டு கேட்டு வேற லாக் பண்டாங்க கத்துரோ அப்றோ பக்கத்து வீட்டுல ஒருத்தக வந்து தொறந்து அது ஒரே வெ கோ வெறுப்பாயிடுச்சு அவரு வே ஒரு பக்கம் அவர் இப்பனா ஒரு மாரி பண்றாருனால புடிக்கல வேண்டா அந்த டாபிக் அவரு கிட்ட அவ்ளோ பேஸ்றதில்ல உம்
ஆனா இதுக்கப்ற நம இதுக்கப்பற எப்ப போவோனு தரே நம்ம நெக்ஸ்ட் பத்டே கன்ஃபாம் போணு
உம் நெக்ஸ்ட் இப்ப அதுக்குதான இப்ப ஒரு குரூப் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது போலாம்
உம் செரி செரி போலாமப்ப குரூப்ல இந்த குரூப்லய பேலயர்ஸு
அது இவதா சேவ் பண்ணி வச்சிருந்தா
உம்
உம் அ சேரி, அப்றோ அதா நெக்ஸ்ட் வெளிய எங்கயாச்சு போற மாரி இருந்தா போலா
ம் ஆமா என்னோட பர்த் டேக்கு போலா
நா இன் உ பர்த்டே எப்போன்னு தெரில பட் ஆனா, ம் இன்னொரு ஆள் பர்த்டே வருதே
ம் போலா போலா, ஓகே ஓகே ஓகே போலா,
ம். அதா எங்கனு யோசிக்ணு அமோண்ட் ரெடி பண்னு ம். இப்ப சுச்சுவேஷன்லா கொஞ்சோ ஓகேவாகணு பெஸ்ட்டா பண்ணு பக்காவா
ஆமா ஆமா. அதுக்கு அடுத்த மந்த் வந்து இன்னொ தங்க பாத்ரி
ஆமா
அதார எ மனசு பண்ணணு மல்ல
இப்ப டவுட்டுதா இப்ப வர பர்டே அது நெக்ஸ்ட்டு பர் ட்டேதா நம்ம பிளான் பண்ண முடியு இந்த பர்த்டேக்லா எதுமே பிளான் பண்ண முடியாது
சுச்சுவேஷன்ஸ் ப்ராப்ளம்
ம் வெரி பேட் ம்
நம போற மாரி போனா அது ஒரு மெ பெஸ்ட் மெமரிஸா மாறு நம்ளுக்கு
ஆ அதென்னவோ உண்மதா பட் ஆனா மணி எதுமே இல்லாம என்ன பண்ண முடியு
ஆல்வேஸ் மணி
ம் சே அதுதா இப்போ ப்ராப்ளமா இருக்கு அப்றோ காசுதா இப்போ ஃபுல்லா சேர்ரா அதுக்கப்ற இப்போ
என்னலி
ஆனா அந்த டே மறக்க முடியாது நா எனக்கு மத்தவங்களுக்கு எப்டின் தெரில பட் அந்த டே எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு பெஸ்ட் டேவா இருந்துச்சு நா அத நோட் பண்ணணு டைரி பட் ஆனா நோட் பண்ணல எங்கிட்ட டைரி இல்லாததனால அத நோட் பண்ல அத நா எடுத்துட்டு வந்து அந்த நோட்ல வந்து நா நோட் பண்ணனு
நாலா மைண்ட்ல நோட் பண்ணிப்ப என
நா டைரில எ எழுதிட்ருந்த மெமரிஸ்லா அப்பா வந்து இல்ல அப்ப பாக்குறாரு நான் மறைச்சு மறைச்சு இழுதுண்ணா அவரு கண்டுபிடிச்சிட்டாரு நான் அப்புறம் கேக்குறேன் அவர்தான் பாத்துட்டு உனக்கு டைரி எழுதுற பழக்கலா இருக்கா அப்டி சொல்லி கேக்குறாரு நல்லா இப்டி அப்டி பாக்குறேன் வாங்கி படிச்சுருவாரோ ஏன்னா டைரி எதுக்குலாம் நம்மளுக்கு நெருக்கமா இருக்கிறது மட்டும் தானே எழுதுவோம் சென்டிமெண்டாலும் எப்டி சொல்றது கஷ்டத்துல இருந்தாலோ சந்தோஷத்துல இருந்தாலும் ரொம்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கு தான் தொழில் தூரல அந்த மாதிரி நான் முக்கியமா அவர பத்திதான் எழுதிருப்பேன் அதனால எங்க அப்பா பாத்திர போறாரோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் பயந்து பயந்து அப்புறம் வாங்கல அவரு அவரு அக்கே தெரிஞ்சிருக்கு என்னோட தனிப்பட்ட இத வாங்கி படிக்க கூடாது அப்படின்னு ட்டு ச்ச அதனாலே நா விட் விட்டேன் அவரு அவரோட இதுவ நான் வி விட்டேன் அதனால எனக்கு அவருர்கிட்ட அது ரொம்ப புிடிச்சிருந்தது அன்னைக்கு உனக்கு டையரியழுதுர பழ அப்டின்னு சொல்லி கேக்குறாரு எனக்கு ஒரே ஆசிங்கமா போச்சு என்னடா இது நம்ம ப
ஹலோ
அ கன்ஃபார்ம் இதுவ என்னா இது அப்டினா நம்ம இப்போ மைண்ட்ல இருக்கோம் இப்ப திடீன்ட்டு ஒரு நாள் நம் நம்ம எடுத்து அத படிக்கிறப்போ நம்மளுக்கே சிரிப்பா இருக்கும் காமெடியா இருக்கும் என்னடா எழுதனோனு அப்டி சொல்லிட்டு அதுதான்
வாய்ஸ் பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ் வாய்ஸ் வாய்